என்ன வந்துருச்சு
ஆ எப்டி இருக்க
கே நீங்க எப்டி இருக்கீங்க
வா போனே சொல்லுங்க என்ன நண்பர்களுக்குள்ள இப்டிலா
அ ஆமாமா அதுவு சரிதா அது வந்து என்ன சொல்ல ஒரு மாதிரீ ஆ ஒரு ஒரு வார்த்த நீங்க வாங்க அப்டி சொல்லி டனா அடுத்து நமக்கு அப்டியே வந்துருது வா போ அப்டி வரமாட்டிக்குது அதுக்கப்ரோ நமக்கு பதில் சொல்றதுக்கே அதுனால தா என்னை எனக்கு வந்து இப்போ நா ஒங்களுக்கு ஒனக்கு கூப்டதே என்ன விஷம்னா நா வந்து இப்போ ஒரு என்னோட தங்கைட்ட இருந்து ஒரு புக் வந்து எடுத்து வந்த ஒரு புத்தகம் அது நாதா வந்து அவளுக்கு வாங்கியே குடுத்தே ஆனா அத வந்து திரும்ப எடுத்துட் வந்துட்டே ஆ அது என்னமோ அவுங்க அவ படிச்சு முடிஸ்ட்டாதாத அதனாலதா நா எடுத்துட்டு வந்தே இப்போ வந்து அந்த கத் கதைய வந்து நீங்களும் ஒரு தடவ அதே புத்தகத்த வா நீங்களும் அதே புத்தகத்த வாசிச்சா சோன்யா
ஆமா
ஆ எது வரைக்கி வாசிச்ச
நா வந்து மொத பாகோ நெனைக்கிறே இல்ல இரண்டாவது பாகோ வரைக்கு முடிச்சிருக்கே
ஓ செரி செரி செரி அத நீயு அதுக்கப்ரோ வாசிப்பதான
இல்ல இல்ல இல்ல நீங்க வந்து சும்மா இருந்தீங்கன்னா அந்த புத்தகத் த கொண்டு வாங்க இல்லன்னா கல்லூரிக்கு கொண்டு வாங்க எனக்கு கொஞ்சோ வசதியா இருக்கு
அப்படியா
ம்
நீ வந்து இப்ப அத வாசிக்கல அப்டின்னா அந்த கதைய நா உன்ட்ட சொல்லலானு நெனச்சே
அப்டியா இல்லங்க வேணாங்க
ஆ அதனாலதா இப்ப கேட்டே அதுக்காண்டிதா நா கூப்டேன்னா அது வந்து எனக்கு இப்ப நா அத வாஸ்ச்சுட்டே கொஞ்சோ நானு ரொம்பலா வாசிக் ல ஒரு அஞ்சு பாகோ வரைக்கு வாஸ்ச்சிருப்பே முழுமையா ஆறாவது பாகோ வந்து இப்ப வாஸ்ச்சுட்ருக்கேனு நெனைக்றே
ம்
ஆனா வந்து என்னால வந்து அப்டி பொறுக்க முடியல யாருக்கிட்டையாவது அதுல ஒழுங்க பிஸ் சொல்லுணு எவ்ளோ அழகா ஆ அற்புதமா ஒரு மாதிரி என சொல்ல நம்மள வந்து அப்டியே அடுத்து என்ன அடுத்து என்ன அப்டிங்கிற மாதிரி ஒரு புதுசு புதுசா இந்த சினிமால லா வருல அடுத்தடுத்து வந்துட்டு அடுத்தடுத் து நொடி பரபரப்பு அப்டிலா வருல அந்த மாதிரி எல்லா நடக்குது அதுல அதனால எனக்கு இப்ப வந்து யாருகிட்டயு சொல்லியே ஆ க்குனு அப்டிங்கற மாதிரி எனக்கு உணர்ச்சி வந்துருச்சு ஆ இன்னொரு ஒரு தோழி எனக்கு இருக் கா இங்க இங்க உனக்கு அது தெரியு அவகிட்ட நா என்னன்னா நா இது படிச்சுட்டு படிச்சுட்டு நான் உன்கிட்ட சொல்லறே அப்டின்னு சொன்னனு சொல்லி வச்சிருந்த அவகிட்டயையு அவ வந்து சேரியான்னு சொல்லு ஏன்னா அவ எப்டியு படிக்க மாட்டான்னு அவளுக்கு தெரியு எனக்கு தெரியு வா செரி சொல்லன்ன சொல்ட்டா இப்ப என்னன்னா அவ இருந்ததுனால புடிச்சு உக்கார வச்சு அவனுக்கு அப்டி சொல்லியிருபே அப்டி வாசி ச்சு புக்க எல்லா புத்தகத்தல்லா எடு ஆ புத்தகத்தல்லா எடுத்து நா வந்து கொஞ்சோ வந்து என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா என்னோட வந்து வண்ண வண்ண பெ பென்னு வெச்சு நா அதுல வந்து கோடுதா வர ச்சிருக்க அது நல்லா வந்து அந்த இதெல்லா எடுத்து காட்டுறதுக்கு அதெல்லா வந்து நா மறுபடியு அவகிட்ட வாசிச்சே சொல்லி காமிச்ச அவ்ளோ ஆர்வமா இருக்கு இன்னைக்கு வந்து மதியம் போல நா வந்து அத வாசிச்சே கொஞ்சோ இன்னு போக போக இன்னும் கொஞ்சோ ஆர்வமா இருக்கு அப்டின்னு இப்பவே எனக்கு உள் மனசு சொல்லுது அதுல என்ன எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துதுனா அவ்ங்க வந்துட்டு ஒரு ஒரு வழில அத வந்து ஒரு மாரி எழிதிருக்காங்க அந்த இத கதய ஆனா எளிமையாவு இருக்கு அந்த ஆங்கில வார்த் தே ஆனா அது ரொம்ப வந்துட்டு நமக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா ரொம்ப வந்து நமக்கு ஆ நம்மளால வந்து அத நம்மளோட கோர்த்துக்க முடியுது செரி நம்ம வந்து அத நல்லா நம்மளோட வாழ்க்கைக் கூட அத வந்து பாக்க முடிது அந்த மாதிரில்லா இருக் கு அவங்களோட வார்த்த அதுல வந்து ஆங்கில தமிழ்ல தா நமக்கு பொதுவா நமக்கு இப்ப தமிழ்ல லாங்குவேஜ் ச்சினா நம்ம நமக்கு கனெக்டிவா இருக்குமோ ஆனா இந்த ஆங்கிலத்துல இருந்துமே ரொம்ப வந்து நமக்கு அந்த மாரி இருக்கு அதுதா வந்து எனக்கு ஒரு மாரி ஆச்சரியமா இருக்கு பரவாயல்லையே அப்டினு அதுவு அந்த அத எழுதுன அந்த ஆசிரியர் வந்து வெறு இருபத்தி மூணோ என்னமோ தா வயசு
அப்பிடியா
ஆமா அந்த பல்லேவாசுக்கு வெறு அந்த இந்த டைம் எழுதும்போது அந்த வயசு னு நெனைக்கிற ஏனா அப்டிதா வந்து அந்த புத்தகத்தோட கடைசி பக்கத்துல வந்து அவர பத்தி போட்ருக்கு ஃபோட்டோல்லா போட்டு அவர பத்தி கொஞ்சமா ஒண்ணு போட்ருக்கு வெறு இருவத்தி ஒரு வயசு அப்டின்னு தா போட் போட்ருக்கு ம் அப்டி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரே ஆச்சரியத்துல உச்ச கட்டத்துக்கு போயிட்டே என்னன்னு வருவாரு ஓ செரி போங்க நா இப்போ சந்தோஷமா இருக்க அதனால இப்போ நா வந்து அதப்பத்தி பேசவேணா சந்தோஷமா இருக்கு போது நானு இந்த மாரி நறைய புகழுவே அப் பேசிக்கலா நம
சேரிங்க சேரிங்க
சேரி உனக் தூக்கோ வர்லயா
வருதுங்க
ஆ அதுதா நமக்கு கரெக்டா வந்துருது ம் என்ன பண்றது
லைட்டா பசிக்கவு வேற செய்தா
அய்யியோ நல்லா சாப்புல்லயா நீங்க நீ ம்
தா தின்னே
ஏ
அங்க உக்காந்து ரெண்டு தான தின்னே அப்றோ ஒரு மோமோஸ் சாப்ட்டே மோமோசா என்னது அது அதான
ஓ ஓ அது அங்க வச்சு ரெண்டு தான் சாப்ட்டியா நா கவுனிக்குல
ஆமா மூணு இட்லி வச்சாங்க அதுல ரெண்டு தா சாப்ட்டே ஒன்னு அப்டியே வச்சுட்டு வன்ட்ட
ஓ அதுதா கேட்டியா நா எதோ வந்து நாலு வச்சிருப்பாங்க போலது சாப்ட முடியாம
இல்ல இல்ல இல்ல
கவனிக்கில நா செரி அந்த எதாது ஒரு உன்னோட அரைல ஏதாது வச்சுருந்தனா எடுத்து தின்னு
ஹா அவுளு இருக்கு அதே மாரி திங்கிலான்னு இருக்கே ம்
சேரி நா வந்து இப்போ நாளைக்கு வந்து சுண்டல் அவிச்சு தரேன் சொல்லிருக்கு ஒரு பொண்ணு
அப்டியா
அதுனால அது முத்தி அது னால நா இப்போ வந்து என்னோட உலர் காட்சி அதெல்லா வந்து நானே போடாம ஆ அப்டே விட்டுட்டே ஆமா அப்றோ வந்துட்டு அந்த அந்த பொண்ணுக்கிட்டயே நா மறக்கமாக இந்த ஒரு வெத ஒன்னு கேட்ருந்தே அத வேற நா வாங்கணு
வெதையு வாங்கணு நெக வெட்டியு வாங்கணு
ஆ ஆமா ஆமா அது ஆனா இப்ப ரொம்ப வந்து அவசியப்படாது அந்த வெத தா இப்ப கொஞ்சோ அவசியோ என்ன எப்போது என்ன பண்ணுவேனா இரவு வந்து தூங்குறதுக்கு முன்னா டி ஒரு கொஞ்சோ தண்ணி ஊத்தி அதுல வந்து நம்ம அ வெந்தயோ இருக் குல்ல அத ஊர போட்டுட்டு தூங்கிடுவே காலைல எந்திருந்துச்சு போய் குடிச்சிருவே அது எனக்கு என்னமோ வந்து நல்லாருக்கோ அது அப்டி பண்ணும்போது கால ஏந்திச்சி வந்து எப்டியு தண்ணி குடிப்பே அதே அந்த தண்ணிய குடி ச்சா ஓகே நல்லது தான அந்த மாரி இப்ப வந்து என்ட்ட வெந்தயோ வந்து அப்டியு சரியா போச்சு முடிஞ்சிருச்சு அதனால இப்ப நா வந்து கொஞ்ச நாள் வந்து வெத போட்டு குடிக்லாமே அப்டின்னு நா ஒரு முடிவுல இருக்கே அதுனால இப்ப வந்துட்டு அது எனக்கு தேவ ம் அவசியம் அதனால தா இன்னைக்கு நா என்னோட அறைல வந்து இந்த ஒரு ரெண்டு அடுக்குகள வந்து த்தோ செய்ணுனு நெனைச்சிருந்தே அதுலா வந்து இன்னைக்கு இன்னைக்கு என்னோட அறைல ரெண்டு அடுக்குகள வந்து சுத் சுத்தோ பண்ணணுன் நெனச்சிருந்தே
இததாங்க நீங்க நேத்திலேந்து நெனைக்க
அத தா ஒன்ட்ட சொன்னேல சொன்னனாலே என்னன் தெர்ல பண்ணவே இல்ல எனக்கே என்னமோ ஒ ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு நாளைக்கு வேற நம்ம கொஞ்சோ என்னோட அ நண்பர்களோடல்லா வெளில போறனால அது பண்ண முடியுமான் தெரியில
ம்
ஆனா கண்டிப்பா என்ன பண்றனோ இல்யோ இத மட்டும்மாவ்து பண்ணிட்ன் ஏனா இது போக நா இன்னு நெறய வேலைய வந் து யோஸ்ச்சு வெச்சிர்ந்தே அதனால அது பண்றோமோ இல்லிய இது மட்டுமாவ்து பண்ணிட்ணு ரொம்ப தெளிவா
ம் சேரிங்க வாழ்த்துக்கள்
அ சேரிங்க
அப்புறோம்
எத உங்களோட கல்லூரி வாழ்க்கிய பத்தி சொல்லுங்க
கல்லூரி வாழ்க்க தா நாசமா போய் கெடக்கே அத பத்தி என்னத்த சொல்ல
சொல்லுங்க பரவால்ல நா எதாவ்து வந்து கடைசி அழைப்புல வந்து உங்களுக் குறிப்பு சொன்ன மாரி சொல்றே
கல்லூரி வாழ்க்கையில எப்டீனா படிக்கணுன்ற ஆச
நீ வந்து நாசம போனது சொல்லாதீங்க கல்லூரி வாழ்க்கையிலேயே ஒரு செல நல்ல விஷ்யங்கள் நடந்திருக்கு அப்டின் இரு
நல்ல விஷயங்கள் சொல்ணுன்னா நம்ம பேசவே கூடாதுங்க அப்படில்லா ஒண்ணுமே நடக்கல
அப்படிலா இருக்காதுங்க நீங்க வந்து பார்க்க மாட்டிக்கிறீங்க நெறைய கெட்டது விஷயம் நடந்திருக்கு ஓ கே இருக்கட்டு அது வந்து அதுக்குள்ள ஒரு நல்லது நல்லது விஷ்யு நடந்திருக்கு அது தேடி அத மட்டு எடுத்து அப்டி சொல்லுங்க
நல்ல விஷயு இன்னு ஒன்னு தேடி சொல்றளவு ஒன்னு இல்ல நா பாஸ் பண்ணதுதா ஒரே ஒரு நல்ல விஷ் இந்த ஒரு ஒன்ற வருஷத்தில
சேரி
அத தாண்டி இங்க வேற ஒண்ணு பெருசா நடக்கல
அப்படிலா இல்ல நீ வந்து நெறய நல்ல விஷயு உன்ன சுத்தி நடந்தெல்லா பாக்காம கெ ட்ட விஷயத்துக்கு தா அதிக முக்கியத்துவம் குட்த்து பாத்திருக்க அதனால தா உ னக் அப்டி தெரிது ஆமா நாளைலர்ந்து வந்து நீ என்ன பண்றன்னா எதாவ்து ஒரு சின்னதா நல்லது நடந்தா கூட அத வந்து அப்டி கவன்ச்சு அத வந்து ரொம்போ உணர்ந்து பாரு அப்பதா நாள் கழிச்சு உன கே க்குமோது உனக்கு எதாச் சொல்ல வரு
சேரிங்க சேரிங்க
புரியிதா சே
புரியிது புரியிது
ம் சேரி நாளைக் எதோ வெளியில போணுன் சொன்னியே ஆ
ம் ஆமா வெள்ல போனு நாளைக் கால்ல டான்னு உம்போது மணிக்கி ஆ எல்லா சரி ஆயிடிச்சு இன்னு வந்து கீழே போட்டுக்கிற துணிய மட்டு தொவைக்கணு
அது இப்போ இன்னுமே நீங்க தொவச்சு காலைல காய
ம் அதெல்லா காஞ்சிரு நம்ம கால்ல டான்னு ஒம்பது மணிக்கு நானு எ தோழியு கெளம்பிருவோ
அது இந்த டான்னு கெளம்புறதா கொஞ்ச கஷ்டமான செயல்
நீங்க ஒரு ஏழு மணி அளவுல எந்த்றீங்க
அதுக்கெல்லா வாய்ப்பே இல்லங்க
ஏங்க சீக்ர போலா போய் தின்னுட்டு வர்லா
ஓ செரி திரும்ப ஒரு நிமிஷ திரும்ப எப்போ வரலா அப்படின்னு ஒரு யோசன
திரும்பவு வந்து மதிய உணவு உண்ணுட்டு வந்தர்லா
அப்பவே வந்தர்லாமா
ஆ அப்பவே வந்
அப்பவே ஆனா அங்கருந்து கெளம்புனாதா நமக்கு வந்து சரியா இருக்குனு இன்னொன்னு வந்து எனக்கு என்னன்னா மதிய சாப் ப்பாடு வந்து உக்கடம்ல வந்து அந்த மந்திக்கு போலாமா அப்படின் சொல்லி என் கிட்ட ஒரு அக் கா வந்து சொன்னாங்கா நா இப்படி அவங்ககிட்ட போய் சொன்ன இந்த மாரி நாளைக்கு நாங்க வெளில போலான்ட்ருக்கோ அப்படின்னு சொல்லு போது அப்பல்லா நீங்க உக்கடம் தாண்டி தான போவீங்க மதியம்னா அப்ப கூப்ட்டு போய் மந்தி
இருங்க இருங்க அம்மா கூப்ட்றாங்க பேசிட்டு வறே
ஆ செரிங்க